ஹலோ
ஹலோ
ஹலோ
ஹலோ ஆ கேக்குது சொல்லுங்க ஹலோ
ஹலோ
கேக்குதா
ஆ கேக்குது கேக்குது
உம் எப்டி இருக்கீங்க
உம் நல்லா இருக்றே நீங்க நல்லா இருக்கிறீங்களா
ஆ நல்லா இருக்கே சாப்பிட்டீங்களா
ஆ சாப்ட்டாச்சு ஹ நீங்க என்ன டின்னர்
இல்ல இன்னுல்ல இனிதா
இன்மே தானா செரி ஓகே
என்ன பண்ணிட்டு இருக்கீங்கெ
ஆ நா இப்பன்தா சாப்ட்டு வந்து உட்காந்துருக்கே கொஞ்சோ நேர ரெஸ்ட் எடுத்து
இல்ல இல்ல இல்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஒர்க் போறீங்களா இல்லன்னா படிக்கிறீங்களா அந்த மாரிகெட்ட
ஓ அத கேக்குறீங்களா சரி ஓகே ஆ நா வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு தா இருக்குற
ஓ செரி செரி
ஒரு இன்டர்நெட் ஆ அதா ஒரு இன்டர்நெட் ஃபில்டர ஒர்க் பண்ணியிருக்க இந்த ஃபைபர் கனெக்ஷன்ல கொடுப்பாங்கள வீட்டுக்கு ஆபிஸ்கு அ அந்த மாரி கம்பெனிகளுக்கு இண்டஸ்ட்ரி அந்த மாரிலாம் கொடுப்பாங்க அதில அந்த டெக்னிக்கல் ஃபீல்டில ஒரு பண்ணிகிட்டு இருக்குர
ஓ செரி செரி செரி
பண்றீங்க
நா காலஜ் படிச்சுட்டுருக்க
காலேஜா ஓகே ஓகே காலேஜ் ஃஸ்ட் இயரா செகண்ட் இயரா
செகண்ட் இயர் படிச்சட்டுருக்க
டேரா ஓகே சரி உம் அ உங்களுக் அ எதாவது ஆ எதாவது ஒரு டாப் டிக்கு பத்தி பேசலாமா
ஆ சொல்லுங்க என்ன டாபிக் பத்தி பேசலாம்
ஆ இப்போ எத பத்தி பேசலான ஏதாவது குழந்தை பருவங்கள் நிகழ்வுகள் அந் அந்த மாரி பத்தி பேசலாமா ம் ஓகே ஆ அதாவது சின்ன வயசுல பாத்தீங்கன்னா ஆ விளையாடுனது வே ஒரு அனுபவோ எல்லாத்துக்குமே இருக்கூ ஆ உங்களுக்கு இருக்குனு நனைக்கிற அதாவது எல்லாரு சேந்து ஒண்ணு ஓல சேர்ந்தே வலாடுவோ ஆ தெருவுளயுள்ள பசங்க பக்கத் தெருள்ள பசங்க எங்க ஊ ஊர்லலாம் பாத்தீங்கன்னா பத்து இருவது பேர் சேர்ந்துருவோம் ஒரே நாள்ல லீவ் நேரம்னா மொத்தமா சேர்ந்துருவோம் சனி ஞாயிறு லீவு டைம்ல சேர்ந்து மொத்தமா சேர்ந்து ஏதாவ டோலாட்டு கிரிக்கெட் விலாடுவோம் இல்லாட்டா ஓடி பிடிச்சு இந்த ஆ ஜில்லின்னு சொல்லுவாங்க அந்த மாரி விளையாட்டு இந்த மாரி விளையாட்டுகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து விளாடுவோம் ஆனா இப்போலா ஆ இப்போ உள்ள பசங்களாம் அந்த மாரி விளையாண்டு பாக்க முடியல எல்லாரும் மொபைல்ல தா விளயாடுறாங்க ஆனா இன்னொரு விஷயோ ஆமா இன்னொரு விஷயோ சொல்னா இப்போ நம்ம பசங்க கூட சேர்ந்து விளான்டோ ஆனா அந்த பசங்கள எல்லாம் இப்போ பாக்க முடியல எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துக்கு போயிட்டாங்க னா அப்போயுள்ள சந்தோஷம் ஆனா அவங்கள திரும்பி இப்போ புதுசா பாக்கும்போது நம்மளுக்கு ஒரு ஆச்சிரியமா இருக்கும் நம்மளா விளாண்டாமா அப்படின்னு எனா அவங்க எல்லாரும் இப்போ ஒர்க்கு போற போக ஆரம்பச்சட்டாங்க எல்லாரும் அவங்கவுங்க வேலைய பாத்து ஒருத்தங்க மேல படிப்பு படிச்சு பெரிய வேலைக்கு பேயிருவாங்க எங்க ஐடி கம்பெனில இல்லட்டா ஒரு சிலரு படிக்காதவங்க அப்படி கொத்தனார் வேல பாப்பாங்க இந்த மாரி லோக்கல்ல கூலி வேல பாத்துட்டு இருப்பாங்க அந்த மாரி ஒரு சிலர் இருக்காங்க அப்படிங்க போது நம்ம அவங்க இந்த நேரத்துல பாக்கும்போது ஆச்சிரியமா இருக்கும் நம்மளுக்கும் ம் நம்ம ஆமா அந்த பழைய நினைவுகள்லாம் வருவோம் அப்டி ஆமா இவ்வளவு சந்தோஷமா விளையாண்டோமே எவ்வளவு ஹாப்பியா இருந்தோமே இப்போ அந்த மாரி இருக்க முடியல இப்ப முப்ப வயசான அப்புறம் இப்போ நம்ம ஆ வயசு இப்ப என்ன வாலிப வயசாய்ட்டு ஆனா நம்ம ஆனாலும் வெளியே போய் அந்த மாரி பழ சின்ன கால சின்ன பசங்களா இருக்கும் போது விளாண்ட மாரி இப்போ விளாட்ற ஃப்ரீடம் இல்லாம இருக்கு அதா ஒண்ணு சொல்லிக்லா ஒங்களுக்கு அந்த மாரி ஏதாவது விளையாண்ட அனுபவோ ஏதாவது இருக்குதா
இல்ல இல்ல நா ஃபேமிலி கசின்ஸ்ஸோடதா விளாடிர்க்கே சோ இப்பவு பே சுவோம் விளையாடுவோம் ஃபன் பண்ணுவோம் அதுனால பெருசா எதுவு தெர்ல
ஆ நீங்க சிட்டில இருக்கீங்களோ
ஆ ஆமா
ஆ அதா ஆ அதனால சிட்டில இருக்குறவங்களுக்கு இந்த அனுபவோ அதிகமா இருக்காது ஆமா ஆ நாங்களே நானே இங்க ஒரு வேலைக்காக ஒரு சென்னையில போய் தங்கிருந்து வேல பாக்கும் போது எங்க நா தங்கியிருந்த பேச்சுலர் ரூமுக்கு ஆப்போஸ் சிட்ல ஒரு ஃபே ஃபேமிலி இருந்தாங்க அதாவது ஃபேமிலின்னா அந்த ஏரியா ஃபுல்லாவே ஃபேமிலி தா அவுங்க சொந்த வீடு எடுத்தோ வாடகைக்கோ இருப்பாங்க அப்பார்ட்மண்ட்ல ஆனா நாங்க வந்து இங்க தனியா பேச்சுலர்ஸ் நாங்க மட்டு தா இருப்போ எங்க ரூம்மு மட்டு தா பேச்சுலர்ஸ் வேற யாரும் அங்க பக்கத்துல பேச்சுலர்ஸ் கெடையாது ஆனா ஃபேமிலி மெம்பர்ஸ் பாத்தீங்கன்னா அவங்க ஒரு ஒரு பசங்கள கூட பசங்களு இருப்பாங்க வீட்ல சின்ன புள்ளைகல்லா இருப்பாங்க ஆனா ஒருத்தரும் வெளிய வந்து விளாட மாட்டாங்க சேந்து அ அப்டி விளாண்டாலு ஒரே ஒரு பையே உண்டு எகுத்த வீட்ல அந்த பையே என்ன பன்னுவா சும்மா பந்த தூக்கி செவுத்துல எருஞ்சு கேட்சு புடுச்சு விளாண்டுட்டுருப்பா தனியா நின்னு அவனுக்கு அந்த சாப் அ சாப் போட்டுக்கு ஆளில்லாம இருக்கு நாங்களே பாப்போ பாத்துட்டு அ எங்களுக் கே இதா இருக்கு நம்மல்லா சின்ன பையங்கலா இந்த மாதி இருக்கும் போது எப்டி இல்லாம விளாண்டோ ஆ அப்டி தோணு நாங்களே சில்நேரத்துல கீழே போய் அவுங்களோட சேந்து கிரிக்கெட் விளாடுவோ அந்த பையே கூட ஆ சும்மா சப்போர்டுக்காக அந்த நாங்க ஃப்ரீ டைம் கெடைக்கும் போது வேலைக்கு போயிட்டு வந்தோ இல்லனா லீவு நேர த்துல ஏதாவது ஞாயிற்றுக்கிழம லீவு இருக்கு அப்போ வெளிய அவ்ளோ உடமாட்டாங்க பசங்களா அங்க அப்டி ஒரு யாராவ வந்தான்னா அவனு வீட்ல போன் நோண்டிட்டு தா இருப்பா அந்த பையனு அவனுக்கு போன் இருக்கு போனையே பாத்துட்டு இருப்பா ஏதாவது கேம் ஆட ஆ அது கிளாப் ஆஃப் கிளாந்துன் சொல்ட்டு ஒரு கேம் விளாண்டுட்டே இருப்பா அதுக்கப்பறோ திரும்ப அந்த ப ஃப்ரீ ஃபயர்னு சொல்ட்டு ஒரு கேம் இந்த கேமே விளாண்டுட்டு இருந்தா ஆனா எப்மாவது வெளிய வந்தானா எங்க கூட சேந்து அதுகப்றோ கொஞ்சோ விளாட ஆரம்பிப்பா ஒரு அர மண் நேரமோ ஒரு மண் நேரமோ விளாண்டு திரும்ப கெளம்பிருவா பக்கத்துலல்லா சின்ன புள்ளையல்லா உண்டு இந்த சின்ன பொட்ட புள்ளையல்லா உண்டு பக்கத்து வீட்ல ஆ அவுங்க வீட்டுக் பக் கதுல ஆனா அவுங்கல்லா வந்து யாருமே விளாட மாட்டாங்க இங்க வெளியயோ உள்ள எப்டி இருப்பாங்கன் தெர்ல ஃபேமிலிகுள்ள ஆனா அந்த தெருவுல நெறைய பசங்க உண் டு ஆனா யாருமே வெளிய வர மாட்டாங்க இருப்பாங்க இருக்காங்கன் தெரியு ஆனா வரமாட்டாங்க ஆனா நாங்களா அப்டிலா இல்ல நாங்க ஜெண்டர்ல்லா பாக்காம அந்த காலத்துலயே அப்டி எல்லாரு ஒண்ணு போல சேந்து லேடிஸு பாய்ஸு எல்லாரு சேந்து ஒண்ணு போல என்ன விளாட் னாலு சேந்து விளாடுவோ அந்த அளவுக்கு ஒரு இதா இருக்கு எல்லாமே சொந்தக்காரங்க தா பக்கத்துல சொந்தக்காரங்க ஒ இருப்பாங்க இல்லாட்டா பக்கத்து வீடு ஆப்போசிட் வீட்ல பக்கத்து வீட்ல இப்புடி இருக்குறவங்க எல்லாரு சேந்து சேந்து விளாண்டு அது ஒரு மகிழ்சியான நாள் அந்த இதெல்லா சின்ன குழந்தை பருவோ அதல்லா
ஆமானே இப்ப அ அதல்லா இல்லல்ல இப்போ அதல்லா இல்லல்ல
இப்போ அது இல்ல இப்ப தா எல்லாரு வேலைக்கு போய்டாங்கோ அதுல ஒரு சில பாதி பேத்துக் கல்யாணமே முடுஞ்சு போய்ட்டா காங்க லேடிஸ்லாம் ஆமா பாய்ஸும் ஒரு சிலர் வெளியூருக்கு போயிட்டாங்க வெளியூர்ல தங்கிருந்து வேல செய்றாங்கதுலயும் ஒன்று ரெண்டு பேறு கல்யாணம் முடிஞ்சும் போயிட்டு இருக்காங்க ஃபேமிலி ஆயிட்டாங்க அப்படி இருக்கும்போது நம்ம அந்த முந்தியோல காலத்த மாதிரி விளையாட முடியாது ஆமா கிரிக் கெட் எலாம் விளையாடுவோம் நாங்க அப்பல்லா அ காலேஜ் படிக்கிற டைம்
சரி சரி ஆனா இப்ப பேசுவீங்களா
ஆ பேசோவோம் பேசோவோம் அ உங்களுக்கு ஏதாவது அனுபவம் இருக்குதா இந்த மாதிரி
எனக்கு அந்த மாதிரி எதுவுமே இல்ல எல்லாருமே பேசுவாங்க இப்ப எல்லாருமே ஆ என்னை விட எல்லாருமே கொஞ்சம் பெரிய ஏஜ் எல்லாரும் இப்ப மேரேஜ் பண்ட்டாங்க ஆனா அவங்களுடைய ஹஸ்பண்ட்ல்லா வந்து இருந்து பேசுவோம் விளையாடுவோம் ஃபேமிலி மீட் தானே ஃபுல்லா கசின்ஸ்னால எப்பவுமானாலு பேசிக்கலா அந்த மாதிரி
ம் ஓகே ஓகே ஆ வேற ஏதாவது உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இந்த சின்ன வயசுல டூர் போனது அ அந்த மாதிரி ரெண்டாவது ஸ்கூல்ல ஏதாவது ஒரு பங்க்ஷன்ல கலந்துகிட்டது விளையாட்டு போட்டியில கலந்துகிட்டது அந்த மாதிரி எதுவும் அனுபவம் இருக்கா உங்களுக்கு
மாதிரி நிறைய இருக்கு ஃப்ரெண்ட்ஸோட ட்ரிப் போனது அந்த மாதிரில்லா
உம்
மோஸ்ட்லி வந்து நா கசின்ஸ விட ஃரெண்ட்ஸ் கூட தா அதிகமா இருப்பேன் அவங்க வந்து மோஸ்ட்லி வீட்டுக்குல்லாம் வருவாங்க
ஆ
அடிக்கடி நாங்களும் அவங்க வீட்டுக்கு போயப்போம் அப்படி மாறி மாறி ஃபேமிலிய விட ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிறது தா அதிகம்
உம்
அவங்க கூட இருந்து ஃபன் பண்ணிக்கிட்டு அதுவும் ஒரு நல்ல ஒரு மெமரிஸ் தா
உம் ஆமா அந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்குது அந்த ஒரு குறிப்பிட்ட வயசு வரதா அதுக்கு
ஆமா அதுக்கப்புறம் இருக்க முடியாது எல்லாரும் மேரேஜ் பண்ணிட்டுும் பியூச்சர் பாத்துட்டு போயிருவாங்க
உம் ஆனா ஒரு சிலரூ அத கண்டினியூ பண்றவங்க இருக்கதா
ஆமா இப்ப ஸ்கூல் லைஃப் விட்டுட்டு ஸ்கூல் லைஃப் விட்டுட்டு வந்து மாறி மாறி வேற காலேஜுக்கு போயிட்டாலே பாதி வேர் பேசிக்க மாட்டாங்க ஸ்கூல் லைஃப் ஓட முடிஞ்சுரு ஒரு சில பேருதா அப்டி டச்லயே இருப்பாங்க
ஆமா அது அவங்கவுங்களுக்கு வாய்ப்பு அமையு ஒரு சில நேரங்கள்ல இப்ப நாலா கம்பெனிக்கு போயிட்டே சென்னைக்கு எங்க ஊர வுட்டு அப்டி இருக்கும் போது அங்க இருக்கும் போது நா எல்லா ஃபிரெண்ட்ஸையு பிரிஞ்சு எங்க லாஸ்ட் நா ஸ்கூல்ல படிக்கும்போது எட்டு பேர் எட்டு பேர் தா பாய்ஸு மத்த ஒரு இருபத்தஞ்சு முப்பது பேரு கேர்ள்ஸு அப்டிங்கும்போது ஆ நா என்னன்னா பிரிஞ்சு போயிட்டோ அப்போ எங் கூட படிச்ச ஃப்ரெண்ட்ஸு காலேஜ் பிரண்ட்ஸோ ஆ இல்லட்டா அ இங்க ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸோ யாருமே வர்ல நா மட்டு தனியா ஒரு கம்பெனில போய் வேல பாத்துட்ருக்க ஆனா அப்பமு எ ஃப்ரெண்ட்ஸு அது கூற படிச்சு முடிச்சு வந்தாங்க அவங்களு சென்னையில வந்து வேற கம்பெனில வேல பாத்தாங்க ஆனா நாங்க இருக்கதே தெரியாது ஒரே ஒரு நாள் கால் பண்ணும்போது அப்பதா சொன்னாங்க நா மேல இருக்கே அப்டின்டு அதுக்கப்றோ நாங்க ரெண்டு பேர் மீட் பண்ணி பேசுனோ அப்றோ சாப்ட்றது அந்த மாரி பா இதெல்லாம் பண்ணி அப்றோ ஆ அப்போ பாக்கும்போது எங்களுக்கே ஒரு இதா இருந்துச்சு நாங்க வெளியூர்ல போய் சந்திக்கிறது இப்போ அவனூ ஃபாரின் போயிட்டா ஆ போ வெளி வெளி ஊருன் சொல்றதோட வெளி நாடுகளுக்கு போயிட்டா அவ அவ நம்ம பிடிக்கே முடியாது அந்த மாரிலா போயிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸு ஒருச ஒரு சில ஃப்ரெண்ட் இது நம்ம வந்து நம்ம ஒர்க் போற டைம் வந்து காலையிலே போயிரோ போய்ட்டு நைட்டு தா வருவோ ஒ இருக்கற டைம்ல ஆமா ஃப்ரெண்ட்ஸையூ மீட் பண்ண முடியாது அந்த மாரி சிடுவேஷன்லா இப்ப இருக்கோ
சேரி செரி நம்மோ பேசின நேரம் முடிஞ்சிடுச்சு
ம் சரி ஓகே முடிச்சுக்கலா
நெக்ஸ்ட் கால்ல பேசுவோமா
ஆ செரி ஓகே
ஆ